எப்டி இருக் ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
அ நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
அ உங்ளுக்கு எத்தன கொழந்தைங்க
எனக்கு ரெண்டு பசங்க
ரெண்டு பசங்க ரெண்டு பேருமே பாயா
ஆமா தெரியுமா ஆல்ரெடி அக்கா சொல்லிருக்கா
இல்ல இல்ல நா சொன்னதுல்ல நான் அதுனாலதா விசாரிக்கிறே
ஓ சேரி சேரி சேரி ரெண்டு பசங்க தா ஒரு பையனுக்கு பத்து வயசு இன்னொரு பையனுக்கு அஞ்சு வையசு
ஓ அப்படியா சேரி சேரி சேரி
உங்களுக்கு
அ எனக்கு ஒரே ஒரு பையதா சிஸ்டர் அ ஆறாவது படிக்கிறா ம் இன்னைக்கு அப்றோ இன்னைக்கு காலைல இருந்து என்ன ஆள் பிஸியாக நீங்க காலைல என்ன டிஃபன் செஞ்சிங்க
காலில இன்னைக்கி ஆ இட்லி செஞ்சே
ஓ சேரி சேரி
இட்லி வதக்கு சட்னி என்ன ஸிஸ்டர்
மத்தியானல்லா என்ன சமச்சீங்க
மத்தியான வந்து இது ஆ வெள்ளப்பூண்டு வெங்காய கொழம்பு வச்சு சௌவ்சௌவ் கூட்டு முட்ட பொரியல் அப்பளோ
ம் சேரி சேரி அ ஈவ்னிங் இப்ப தோச ஊத்தணு எல்லா ஊத்தி சாப்ட்டு வந் படுத்தாச்சு எங்களுக்கு வீட்ல இப்பதா சாப்டுட் இருகாங்க நைட்டு சாப்பாடே இங்க கொஞ்சோ லேட் ஆகு இங்க இருக்குறவங்களா கொஞ்சோ லேட் ஆக் பதினோரு மணி ஆகு படுக்க நாங்க மத்தியான இன்னைக்கு முட் நாங்க இன்னைக்கு நான் வெஜ்ஜுலா எது செய்ய மாட்டோ முட் முட்ட கூட செய்ய மாட்டோ இன்னைக்கு வந்து கிருத்திகையா இந்த ஏரியல இருக்கவங்ளா கிருத் த்திக வந்து பிடிப்பாங்க அதாவது நா நம்ம ஊர் சைடு அமாவாச பிடிப்பாங்கல்ல அந்த மாதி ரி இங்க வந்து கிருத்திக வந்து ரொம்ப விசேஷமா கொண்டாடுவாங்க பன்னெண்டு மணிக்கு சமச்சூ காக்காய்க்கு சாத வச்சு அ அந்த மாரி விடுவாங்க அதனால நான்வெஜ்லா யாரு சாப்ட மாட்டாங்க நான்வெஜ் கடையிலுமே ரொம்பலா தொறக்க மாட்டாங்க கிரு
ஆ சேரி சேரி சேரி இங்க அதெல்லா அ இங்க இருக்கிறவங்க இருப்பாங்க நா இன்னைக்கு பாக்கல கிருத்திகைன்றதே நீங்க சொல்லி தா எனக்கு தெரியு
இங்க வந்து நம்ம மறந்தாலு கடக்காரங்க மறக்க மாட்டாங்க கிருத்திகைன்னா வந்து எக்ஸ் ட்ரா பூ வச்சுருப்பாங்க எல்லா வந்து சில பேரு கிருத்திகைக்கு விரதோ விட்றதுக்கு எல விப்பாங்க அந்த மாதிரி ம் அமாவாச மாறி இங்க கிருத்திக இது பண்ணுவாங்கல்ல பக்கத்துல எங்க வீட்டு பக்கத்துல ஒரு முருகன் கோயில் இருக்கு பழனியாண்டவர் கோயில்னு அதனால அங்க கால கா கிருத்திகைன்னா காலையிலே எக்ஸ்ட்ரா கூட்டம் போகு யூஸ்வலா போறத விட ரோடு வந்து கிரௌடா இருக்கு அப்போ அதை வெச்சே தெரிஞ்சிக்கலா இன்னிக்கு ஏதோ முரு கனுக்கு விசேஷோ இருக்கு அப்டின்னா ம் அதனால தெரிஞ்ச சி அதனாவ நா நாங்க எப்பயுமே வந்து ஏதாது பண்ணுவோ அதாது பருப்பு வெச்சு சாம்பார் வெச்சு ஏதாது பொரியல் மாரி பண்ணுவோ நாளைக்கி அம்மாவாச வேற இருக்கா நீங்க அம்மாவாச
ஆமா ஆமா இல்ல நம்ம வீட்ல யாரு புடிக்கறதில்ல நம்ம மாமியார் புடிப்பாங்க
ம் இந்ததுங்க மா மாச அம்மாவாச புடிப்பீங்ளா இல்ல வருஷ அம்மாவாச புடிப்பீங்களா
அவூங்க எல்லாமே செய்வாங்க நாங்க எதுவுமே செய் மாட்டோ
அ ம்
நம்ம வீட்ல அப்பா அம்மா எல்லா என்னோடதா இருக் இருக்காங்க நமக்கு அப்டியா அந்த சாமி கும்புட்றதுக்குன்னு யாரு அந்த மாரி இல்ல ஏறக்
இல்ல ம் எங்க வீட்ல வந்து எங்க மாமனார் இல்ல எறந்து போயிட்டாங்க அதனால நாங்க மாச மாசே அமாவாச புடிப் இப்ப நம்ம ஊர்லைலாம் வந்து முக்கியமான மூனு அமாவாசை தா புடிப்பங்க தை அமாவா ட அந்த மாரிதா புடிப்பாங்க ஆனா எங்க வீட் ல வந்து மாசம் மாசம் அமாவாசை புடிப்போ மாசோ அமாவாசைக்கு வெறு சாதோ சாம்பாரு பொரியலு அப்புடி தா செய்வோ அந்த தை அமாவாசைக்கு அது முக்கியமான அம்மாவாசைக்கு மட்டுதா அ அப்பளோ வட பாயாசோ அதெல்லா செய்வோ
சேரி சேரி சூப்பர் சூப்பர்
ம் அதனால நாளைக்கு அம்மாவாச வரறாங்காட்டி ஆ அமாவாச அன்னைக்கு கோவிலுக்கு போவாங்க இன்னிக்கி கிருத்திகைக்கி போயிட்டு வந்தா ச்சு சாயிந்தரோ பக்கத்துலயே முருகன் கோயில் இருக்கா போயிட்டு
ஓகே ஓகே அ ஓகே ஓகே ஓகே இப்ப நா
இன்னிக்கு நா எதும் ரொம்ப செய்யல இன்னிக்கி ரசோ வெச்சி வெறு கேரட் பொரியல் மட்டு தா பண்ணுனே அப்புறம் இந்த சைடு பருப்பு பொடி ஊத்தி நெய் ஊத்தி சாப்புடுவாங்க அதனால பருப்பு பொடி ஊத்தி நெய் ஊத்தி சாப்டுட்டு ம் என்னங்க
இல்ல இல்ல தம்பிக்கு இன்னைக்கி ஸ்கூல் லீவா
இன்னிக்கு ஸ்கூல் லீவா ஆமா இன்னைக்கி செகண்ட் சாட்டர்டே இல்ல அதனால
ஆமா ஓகே ஓகே மெட்ரிக்ல படிக்கிறாங்களா சி பி எஸ் சி யா
இல்ல சி பி எஸ் சி ல தா படிக்கிறாப்புல
ஓ ஓகே ஓகே ஆ ஆ அதா அவுங்களுக்கு தானே செகண்ட் சேட்டர்டேலா கணக்குப் பண்ணுவாங்க ஏன்னா ஏம் பெரிய பைய மெட் சி பி எஸ் சி ல தா படிக்கிறா
சி பி எஸ் சி ல தா படிக்கிறா ம் ம்
ஃபிப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா இவே சின்ன பைய வந்து மெட்ரிக்ல அவனுக்கு வந்து ஆவடில கேடைச்சிருச்சி அதனால ஒரு டூ இயர்ஸ் பேசிக் மாண்டி சேரி ஆமா பாண்டிச்சேரி பேசிக்ஸ் பழகட்டும் அதுக்கப்றோ சி பி எஸ் போனா கொஞ்சோ ஈஸியா இருக்கும்ல
ஓ சேரி சேரி அ அப்பறோ எடையில சி பி எஸ் சி கொண்டு போய் சேத்த தா அங்க எல்லா சேத்துப்பாங்களா எனக்கு அந்த டி
ஆ அதெல்லா அக்சப்ட் பண்ணிக்கிறாங்களே அதெல்லா ஒண்ணுமே பிரச்சன இல்லையே இங்க படிச்சட்டு அங்க நெறயா பேரு
போறாங்களா ஆனா எங்க பையே படிக்கிற ஸ்கூல்ல கேட்டனா சி பி எஸ் சி படிச்சவங்களுக்கு தா சி பி எஸ் சி கெடைக் க்கும் அப்பதா அந்த ஃப்ளோ கெடைக்கும் அப்படின்னு சரி சொல்லுவாங்க இல்லன்னா செரமமா இருக்கும் அந்த மாரி சொல்லுவாங்க
அப்றோ தா நம்ம எங்கேயு கொண்டு போக முடியாது
ம் ம் நம்ம வந்து சி பி எஸ் சி ல படிக்க வச்சா சி பி எஸ் சி யில படிக்க வச்சா மெட்ரிக் மாறிக்கலா பிரச்சன இருக்காது ஆனா மெட்ரிக்ல படிக்க வச்சா சி பி எஸ் சி மாறுறது கொஞ்சோ கஷ்டோ
ஆமா ஆமா ஆமா கஷ்டம்தா இப்ப பெரிய பையனே ரொம்ப செரமப்படுறாந்தா
ம்
பிப்து ஸ்டாண்டர்ட் தா இருந்தாலு
ஏ பையே சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டுன்னு நல்லா படிப்பா ஆனா என்ன படிக்க உட்கார வைக்கிறதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆகிடும்
ஓ நீங்க டியூஷன்ல்லா அனுப்புல வீடலயே தானா
அனுப்பல விட்லயே தானா ஆ நானே சொல்லி குடுத்துருவே ஹிந்தி மட்டும் அனுப்புறே எனக்கு ஹிந்தி தெரியாது ஹிந்தி எக்ஸாமோட சேத்து ஹிந்தி ம் நானே எல்லாமே சொல்லி குடுத்துருவே வீட்டில தா இருக்கென்ல வேலைக்கெலா எங்கயு போகல செரி நமக்கு என்ன வேல அதனால நானே எல்லாமே சொல்லி குடுத்துருவே
முக்கியமான வேல இருக்கு
முக்கியமான ம்
பரவால்ல ஆனா ஏ பையே வந்து கொஞ்ச நாள் நா சொல்லிக் குடுத்தே நா ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கே
ஆ ஆ
ஈவினிங் வந்து துருவே வந்துட்டு கொஞ்ச நாள் எடுத்தே பண்ண அப்றோ எனக்கு கொஞ்சோ ப்ரெஷரா இருந்தது சின்ன பையனும் இப்ப ஸ்கூல் போக ஆரம்பிச்சுட்டா அதனால அவன வந்து டியூஷன்ல சேத்துட்டே
ம் சரி சரி இவனுக்கு ஹிந்தி மட்டும் நா தனியா விட்டருக்கே ஆ ஸ்கூல் ஹிந்தி மட்டும் இல்லாம ஹிந்தி எக்ஸாம் வெப் ப்பாங்கல்ல எட்டு எக்ஸாம்
ஆமா ஆமா
அதுக்கும் சேத்து சேத்து விட்டுட்டே மூணு எக்ஸாம் முடிச்சு
ஓ சூப்பர் சூப்பர் ஓகே ஓகே சூப்பர் அப்ப ரொம்ப ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்கு
ஆமா ஏன்னா ஹிந்தி நமக்கு தெரியல சொல்லி் குடுக்க தெரியல டவுட்டு வந்தா புரியலேல அதனால அந்த எக்ஸாமும் சேத்து எழுதுனா எல்லா கரெக்டா வந்துருல்ல
கரெக்ட் கரெக்ட் ஆமா ஆமா ஆமா ம் அப்பறோ வீட்டுல அண்ணா என்ன பண்றாங்க
ஆ அவரு வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றாங்க ச சிமெண்ட் கம்பெனி இருக்குல்ல அதில வந்து அக்கௌண்ட்ஸ் பாக்குறாங்க
அக்கௌண்ட்ஸ் ஓகே ஓகே நீங்க என்ன படிச்சிருக்கீங்க
நா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்க
அப்பற என்ன இத விட வேணுமா ஒரு நல்ல டியூஷன் மிஸ்ஸு
இல்ல படிச்சிருக்க ஆனா என்ன பண்றது வெளில போ முடில வீட்ல பையன பாத்துக்குற ஆள் இல்ல
ஆ ஆ ஏ எங்க அம்மா மாமியார்லா இல்லயா
ஏ மாமியார் இருக்காங்க அவங்களுக்கு கால்வலி முட்டி வலி இவன வச்சுட்டு கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறது கூட்டிட்டு வர்றது அதெல்லா முடியாது அவங்களுக்கு முட்டி ரெண்டுமே இப்ப ஆப்ரேஷன் பண்ணிருக்கோ நீ டிரான்ஸ்ப
ஓ ஆப்ரேஷன் பண்ணிட்டு அவங்களால நடக்க முடியலையா அப்ப
அல்ல ஆப்ரேஷன் பண்ணிட்டு நடக்க முடியுது இருந்தாலு அந்த அளவுக்கு ரொம்ப ஃபார்ஸ்ட்டா நடக்குறது ஃபார்ஸ்ட்டா போற வர முடியாது அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி இப்ப ஆறு மாச தா ஆகுது
ஓகே ஓகே ஆ
ம் அதனால தா கொஞ்சோ யோசிச்சுட்டு ஜாபுக்கெல்லா எதுவு போல ரெண்டாவது நமக்கு வீட்ல சப்போர்ட்டுக்கு ஆள் இல்ல எங்க வீட்டுக்காரு காலைல போனாருனா ராத்திரி தா வருவாரு காலைல எட்டு மணிக்கு போனா நைட்டு எட்டு மணிக்கு தா வருவாங்க
ஆமா பையன பாத்துக்கணு மார்னிங் அனுப்பனு கரெக்ட்டா வரு டைம்
ஆமா நம்ம சமைக்கிறது எங்க மாமியார் ஹெல்ப் பண்ண முடியாது அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க கொஞ்சோ கொஞ்சோ காய்கறி கட் பண்ணி குடுப்பாங்க எல்லா பண்ணுவாங்க இருந்தாலு ஃபுல்லா அவங்களால நிக்க முடியாது
ஆ கீழ உக்காந்து அந்த இதெல்லா பண்ண முடியாது
ம் அப்ற ஆஹா கீழ சுத்தமா அவங்களால உக்காரவே கூடாதுன்ட்டாங்க ஆப்ரேஷன் பண்ண பண்ணவங்க வந்து நீ டிரான்ஸ பன் பண்ணவங்க வந்து கீழயே உக்காரக் கூடாது
ஓ கால மடக்கி உக்கார கூடாதா அப்ப
ஆஹா கால மடக்கவே முடியாது நம்ம சமனங்கால் போட்டு உக்காறோல அந்த மாதிரிலா முடியவே முடியாது
வயசாவிடு ஆ வயசு ஆயிட்டுருச்சுல அவங்களுக்கு
ம் அதோடயு கப்பு முட்டியே மாத்திட்டோல நம்ம நேச்சுரல் முட்டிய எடுத்துட்டு க இது வச்சுருக்கோ ஆர்டிஃபிஷியல் முட்டி
ஓ எழுவது வயசு இருக்குமா அவங்களுக்கு
ஆ அவங்களுக்கு அறுபத்தெட்டு இருக்கு என்ன
அறுவத்தெட்டா
அதனால அவங்களால மடக்கல்லா முடியாது நாங்க இங்க வந்து காய்கறி மோஸ்ட்லி நின்னுட்டே கட் பண்ணிடுவோ இங்க இந்த ஏரியால எல்லாரு வீட்டு கட்ட கத்திதா ஊர் மாரி அருவமன
இங்க வந்து கீழ கட்ட வச்சு
வெட்ட முடியாத காய் மட்டு தா
ஓ ஓஓ சரி சரி சரி சரி நா அதனால தா கேட்ட கீழ உக்காந்து கட் பண்ணுவாங்களா
ஆமா மித்தபடி எல்லாமே நாங்க இது க டேபிள்ல்ல மாரி இருக்கு அதுல வச்சே கட் பண்ணி எடுத்துருவோ
ஆமா மா மா உகு சேரி
நைட் என்ன நைட் என்ன செஞ்சி கா இப்பா
இப்ப தோசை தா சிஸ்டர் தோசை இந்த வதக்கி அறப்பாகல சட்னி தெரியுமா
ஆ சேரி சிஸ்டர் சேரி இன்னொரு கால்ல பாப்போ சிஸ்டர் ம்
ஓகே சிஸ்டர் ஓகே பாய் ஆ